ஹலோ தோழி வணக்கம் தோழி
வணக்கம் தோழி என்ன பண்றீங்க
ஐயோ இப்பதா சமையல் தோழி, நீங்க என்ன பண்றீங்க
நானு தோழி சமையல் தா செய்யணு செரி என்ன செய்யறது திரும்ப திரும்ப அதே செய்யற மாதிரி இருக்கு அதனால ஏதாச்சும் புதுசா செய்றீங்ளா அப்டின்னு கேக்கலான்னு சொல் ட்டு ஆள காட்னனு செல்லவே
இல்ல தோழி புதுசு எங்க தோழி நம்ம புதுசா செ செஞ்சோன்னா ஒண்ணு நல்லா வருது இல்லன்னா நல்லா வராது நல்லா இருந்தா கம்மியா இருக்கு பத்தாது அதனால வெறு சாம்பார வச்சு வுடுங்க சம்பார் வச்சன்னா கரெக்டா இருக்கு தோழி நீங்க எதன்னா யோசிச்சிருக்கீங்களா தோழி எங்க தோழி நம்ளுக்கு அது ஆ சொல்லுங்க தோழி
அதுதா தோழி நானு சேரி அது நீங்க சொன்னது என்னமோ கரெக்ட்டு தா நம்ப எதனா நல்லா செய்யப்போயி ஏதாச்சு டிஃப்ரெண்டா
ம்
அது இதுவாயி போது தோழி நானு இன்னைக்கி இது கீர சாம்பார் வைக்கலான்ட்டு தோழி
ஓ கீர கொழம்பா தோழி சேரி என்ன கீர தோழி
முருங்கக்கீர தோழி உங்களுக்கு பிடிக்குமா
ஆ பிடிக்கு தோழி அது அது பருப்பு போட்டு வப் ப்பாங்க நீங்க எப்படி செய்வீங்க தோழி அது பருப்பு போட்டு அப்டியே கூட வைக்கிறாங்க தோழி அது நல்லா இருக்குமா பருப்பு
அது மத்த கீர வேணும்னா நல்லா இருக்கு தோழி அது அதுனா கொஞ்சோ வெந்து வரு இது எப்படி வேகுன்னு தெரிலயே
தோழி இது எப்டி இது ஆவுன்னு நம்ளுக்கு தெரில தோழி ம், ம் ஆ கசப்பு தன்ம வேற தோழி இதுல கசப்பு வேற வரும்ல ஆ இது பொரியலுக்கே சீக்கிரமா எடுத் துன்னூன்றாங்க இத ம்
அது நானு பருப்பு சாம்பார் பருப்பு போட்டு தா தோழி செய்வே அது என் கொழந்தைக்கு ரொம்ப பிடிக்கு அதுவு நா ஊர்ல இது எடுத்துட்டு வந்த தோழி கீர அதனால இது செய்ற ம் ம் அங்க நறைய மரத்துல சும்மாவே நறைய கெடைக்குது தோழி
ஆஆ அப்டிங்களா ஆமா தோழி ஊருங்கல்ல நல்லா கெடைக்குது நம்ப இப்ப நகரங்கள்ல அவ்ளோ கெடைக்க மாட்டேந்தது நம்ம இதுல்லாம் வாங்குற மாதிரிதான் இருக்கும் போய்டு கடைகள்ல
அது கொஞ்சம் ஒரு பிடிதான் இருக்கு அதுவே நமப்பது ரொம்பா தோழி இங்க அது போயிட்டு உம் செரி அதுதான்
இருக்குறாங்க ஆஹ் நீங்க சொல்லுங்க தோழி எப்டி செய்விங்க தோழி நீங்க சொல்லுங்க
நா வந்து நம்ம வெறும் பருப்பு சாம்பார் எப்டி தோழி செய்வோம் பருப்பு அப்புறம் பூண்டு பச்ச மிளகாய் அப்புறம் இது வெங்காயம் தக்காளி கொஞ்சமா இது போட்டுக்குவேன் தோழி வெந்தயம் இது போட்டு வேக வச்சுருவ தோழி ஃபஸ்ட்டு குக்கர்ல தான் வேக வைப்பேன் சிலர் வந்து ஊர்லல்லாம் அஹ் குண்டால்ல கூட செய்யறாங்க அது நமக்கு பொறுமை இல்ல தோழி அது வேகற வரைக்கும் இது ஒரு இது ஒரு ரெண்டு விசில் வந்துச்சுன்னா வெந்துச்சுனா அப்புறம் முருங்கை கீரை அதுல போட்டு தெறந்து வச்ச வேக வைக்கணும் தோழி அத கீர மட்டும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ண கூடாது தோழி
தறந்துட்டு அப்படியே நீங்க ஸ்டவ் ஆன் பண்ண சொல்லிரு
ஆமா தோழி ஏன்னா நமக்கு அது தெறந்து வச்சாதான் அந்த பச்சை கலர் அந்த அந்தோட தன்மை மாறாம இருக்கும் கு இல்லன்னா அது இதுவாயிடுது
ஆமா ஒரு மாதிரி கலராயிடுல தோழி அந்த மாதிரி எப்படி சொல்றது ஒரு மாதிரி அது கலர் போயிட்டு வேற மாரி இருக்கும்
ஆமா தோழி அதனாலதான் அத போட்டு வேக வச்சுட்டோம்னா நமக்கு தெரிய தெரியு அது வெந்தது எப்படி அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு ஒரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளியு அதுலயே போட்டுடுங்க கொஞ் ம் உப்பு நமக்கு தேவையான அளவு அதுல போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு நமக்கு சூடாவே கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துட்டு தனியா தாளிச்சு சரிங்க தோழி எண்ணெய கடுகு சீரகம் கருவேப்பல போட்டு கொஞ்சம் பெருங்காய தூள் போட்டு தாளுச்சுட்டோம்னா
ஆஹ்
இது வந்து கீர
நம்ம இதுல காஞ்ச மிளகா சேர்க்கலாம தோழி தாளிப்புக்கு அப்போ
தோழி சேக்கலாம் நமக்கு அது சும்மா ஒரு டெக்கரேஷன் மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் காரமும் வரும்
ஆஹ்
தோழி இப்ப கொழந்தைங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு
அதுக்குதான் தோழி அவங்க சாப்பிட மாட்றாங்க அவங்களுக்கு க்கவே நம்ம எல்லாமே கம்மி தான் பண்றோம்
அஹ் ஆஹ் ஆ ஆமா தோழி அதனால நம்மளும் கம்மியா சாப் பிட்ர மாதிரி ஆயிடும்
ஆமா தோழி கரெக்ட் தோழி
காரம் கூட கம்மியா சாப்பிட்டா நல்லதுதான் தோழி நமக்குமே
ஆமா ரொம்ப எடுத்துட்ட நம்மளுக்கும் வயிறு வலி வந்துரு து சடனா உஹம்ஹ் உம் தோழி அத இப்ப தாளிச்சுட்டு அவ்வளோதானா தோழி அது ட்டிட்டு கொதிக்க வைக்கலாமா இல்ல அப்டியே விட்டுட்லாமா
கொதிக்க வைக்க கூடாது தோழி அது கீர கொழம்பு வந்து கொதிக்க வைக்க கூடாது கசக்கு அ நா அப்டியே தாள்ச்சிட்டு விட்டுட்ணு நம்ம கீர கொழம்பு நா அவ்ளோ தண்ணியே ஊத்த மாட்டே தோ ஓரளவுக்கு கொஞ்ச கட்டியாவே ப்பே ஏனா அப்பதா கொஞ்ச டேஸ்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு தோழி எனக்கு ம் ம் ம் ம் அவ்ளோ தா தோழி அது முடிச்சுட்டு எதாச்சு இந்த உர்ளக் கெழங்கு வருவலு அந்த மாதிரிஸ்
செஞ்சுட்டு ஆ சூப்பர் தோழி இந்த மாரி செஞ்சோனா கொஞ்ச நல்லா இருக் கும் போல ம் சானா அவ்ளோ நா சேஞ்சு ஞ்சதில்ல தோழி முருங்க கீரைல இல்லனா தெரியு எனக்கு வந்த முருங்க கீரையா அது கசப்பு வந்துருமேனு அந்த ஒ
ஆமா தோழி அது வேகறது கூட மத்த கீர மாதிரி இது வேகா
ஆ அத நா குளோஸ் பண்ணிற்லா மத்த கீரனா கொஞ்ச இத நீங்க சொல்றீங் அப்ற இந்த தண்டு வெச்சுக்ணும்
ஆமா தோழி எல்லா கீரையுமே தெறந்துதா வெக்கணு
நாந்தா குளோஸ் பண்ணிட்றே தோழிதா
அது நம்ப ஆ தோழி நம்ம சீக்கிர வேகு அப்டின் சொ ஊதிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோ ஆனா அது ஒரு டேஸ்டெல்லா இது மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்
ஆ ஆ கண்டிப்பா தோழி நா செஞ்சு பாக்குறே தோழி
ம் முருங்க கீரைல நீங்க வேற எதாச்சு செய்வீங்ளா தோழி
நா எ வேற எது செய்ய மாட்டே தோழி இதெல்லா இதுவா இருக்குந்தா நா கசாய மாரி வெச்சு குட்ச்சிடுவே
கரெக்ட்டு தோழி அது சூப் மாதிரி குட்ச்சாக் கூ
ஆ நல்லா இருக் ஆ தோழி நாங்க மார்னிங்கு அப் அப்டிதா எடுத் த்துப்போ தோழி நாங்க டேய்லியு ஒரு ஒரு நாள் விட்டு அந்த மாரி எடுத்துப்போ தோழி சரி முருங்கே இந்த மர இருக்கு எங்க வீட்ல அ அது அ அப்டியே அந்த கீரையோட காம்போட போடுவே தோழி கீர மட்டு போட மாட்டே அந்த காம்போட ஒரு மூணு ம்பு அத எட்த்து போட்டுட்டு தண்ணில கொஞ்ச மஞ்சத்தூளு சீரகம் அப்றோ கடுகு பூண்டு கொஞ்ச நெறைய போடுவோ தோழி இடிச்சு தோலோடவே போட்ருவே போட்டுட்டு கொஞ்ச உப்பு வே வேற எது சேக்கமாட்டே தோழி அப்றோ கறிவேப்பில சொன்னாங்க கொஞ்ச சேத்துக்லானு அதுவு கொஞ்ச சேத்தே தோழி ஏனா அது நல்லதுன்னாங்க ரத்த இன்க்ரீஸ் ஆகு அப்டின் சொல்லிட்டு பழனி ரீசன்ட் டைம்ஸ்ல சேத்தே அதுக்கு முன்னாடிஸ் கேக்க மாட்டே அது கொதிக்க விடுவது தோழி ஒரு மூணு கிளாஸ் ஆ ஒரு கிளாஸ் வர அளவுக்கு கொதிக்க வப்பே தோழி அது கொதிக்க வெச்சு அப்ப சுண்டிட்ட பிறக்கு கொஞ்ச மிதமான சூடா இருக்க சொல்ல அத ஃபில்ட்ரு பண்ணி எட்த்து அப்டியே குடிப்பே தோழி நல்லா இருக்கு தோழி ஆனா ஆனா அது குடிக்க குடிக்க ஆ இந்த மாரி குடிச்சோனா ஒடம்பு க்கு நல்லதா இருக்கு ரத்த இன்கிரீஸ் ஆகு அப்றோ நம்பளுக்கு ஒரு சுறுசுறு ப்பா இருக்கிற மாரி இருக்கு தோழி அத குட்ச்சுட்டா காலைல அது குடிச்சிட்டு கொஞ்ச வேல பாத்தோனா நம்ளுக்கு அதனால ரெகுலரா நாங்க எடுத்துக்கற்து எங்க பேரண்ட்ஸ் கூட அததா ரெகுலரா ஃபாலோ பண்ணின்னு இருக் ஆமா இன்னு விட்லன் நா இப்பதா விட்டுட்டே தோழி
ஆ தோழி நீங்களு ஸ்டார்ட் பண்ணுங்க தோழி நல்லா இருக்குது உடம்புக்கு ஆரோக்கியன்னு சொல்லும் போது நம்ம இத காலையையில இது ஒரு சூப் மாதிரி குடிச்சோம்னா நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இருக்கு
தோழி ஆமா தோழி நீங்க இந்த வெந்தயம்லாம் ஊற வச்சு சாப்படுவிங்களா தோழி மார்னிங்கலா
ஆஹ் தோழி அது நமக்கு ஒரு சில டைமு ஒரு மாதிரி எந்த கான்சியஸ் வந்துரும் பாருங்க தோழி இதெல்லாம் சாப்பிட்டேன் நல்லது அந்த அப்ப ட்ரை பண்றது தோழி இந்த வெந்தயம் ஊற வச்சு சா சாப்புறது அப்புறம் இந்த கருப்பு திராட்சை இருக்
ஆஹ் அதையு ஊற வச்சு மார்னிங் எடுத்து சாப் ஆஹ்
அதையும் ஊற வச்சு ஒரு நாலஞ்சு சாப்பிட சொல்லுவாங்க
ஆமா தோழி ஆஹ்
அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வாரம் அந்த மாதிரி செய்வோ தோழி அதுக்கப்புறம் நமக்கு எங்க இந்த டிஃபன் செய்யறது இது
ஆமா ஆமா தோழி கரிக்ட்டு நம்ப காத்திலயே நம்மளுக்கு எல்லா மைண்டும் அதுல போனோனே வேற எது தோழி நம்ம உடம்பு ஹெல்த்து பாத்துக்ரமாரி இருக்கு
கரெக்ட் தோழி டைம் ஆயிருது அப்புறம் சாப்பிட முடியரது இல்ல அப்புறமா தான் தோழி தெரியுது நமக்கு டயர்டு ஆயிடுச்சு
ஆமா தோழி கரெட் நம்ப இப்ப ஹெல்த்தே பாத்துக்கதுல தோழி இப்பல்லாம் பாருங்க எல்லாத்துக்கும் ஹெல்து கவனிக்கணும் றாங்க ஆனா நெறைய சாப்டுறாங்க தோழி ஆனா அதுவும் ஹெல்துன்னு சொல்றாங்க இதுதான் டயடு அப்டின்னு
தோழி நீங்க ஆமா தோழி நம்ம டயட்ன்னு சொல்றது தான் நிறைய சாப்படுறதே இருக்கு எப்போமே நம்மளே என்ன சாப்பிடுவோ வெறும் சாதம் சாம்பார் அதுதான் ஒரு உம் அதுவே நீங்க டயட்ன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல ரெண்டு முட்டை சொல்லிரு அப்புறமா ஏதாச்சும் ஒரு இந்த பயிர் வகைகள் மாரி அது ஒரு கப்பு சொல்லிடுறாங்க அப்புறம் இந்த காய்கள் ஒரு கப்பு பொரியல்லு எல்லாம் சேந்து எவ்வளோ தோழி சாப்பிட முடியும் என்
அங்க ஒரு பொரியல் செ ஓ செய்யவே நம்பளுக்கு தள்ளிடுது இதுல்ல இத்தனை பொரியல செஞ்சு நம்ம சைட்ல வச்சு சாப்ப
வெறும்னா அஹ ஆஹ் வெறும்னா வேணா கட் பண்ணி வேணா சாப் ப்பிடலாம் அது எல்லாம் இத தனியா வேக வச்சு அத தனியா வேக வச்சு
அதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி செய்யணும் அதுக்கு இப்படி செய்யணும்னா எங்க தோழி அதுக்கு தேங்காய் துருவி போடணும் இது கலகத்திருவி போடும்னா எங்க துருவி போது ஏத்தன்ன அச்சுன்னு இருக்குது உக்காச்சி
உம் செய்யறதுக்கே கஷ்டமா இருக்கு தோழி நமக்கு ஆனா அதுதான் டயட் ன்றாங்க அது அதுதான் அது பாத்ததான்
அவங்களே செஞ்சு குடுத்துட்டா பரவாயில்ல சாப்பிடலாம் நம் ச
ஓகே தோழி நான்னு எனக்கு ஒரு அழைப்பு வருது நான் அப்புறம் கூப் பற தோழி உம் உம்